தோழி நலாயி
நா நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே தோழி சாப்டிங்ளா தோழி
ஆ சாப்
சாப்டாச்சா தோழி
ஆ சாப்டங்க நீங்
ம் சாப்ட தோழி என்னா தோழின் ஆ சாப்ட தோழி இன் என்னா தோழி சமையலு
இன்னைக்கு வந்து எங்க வீட்ல தக்காளி சாப்பாடு
ம் ம் ம்
நீங்க சாப்டிங்ளா
தக்காளி சாதமா தோழி ஆ சாப்ட சாப்ட தோழி ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி இங்க வந்து பாத்தீங்ன்னா ஆ நல்லாருக்காங்க தோழி நல்லாருக்கு நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி இங்க வந்து எல்லாரு நல்லாருக்காங்க தோழி இப்ப வந்து பாத்திங்கன்னா மதியத்துக்கு வந்து முருங்கைக்கா மாங்கா சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் அது சாப்ட்ட தோழி ம் ஆமா ஆமா தோழி ஆமா என்ன தோழி ஏ தோழி உங்க வீட்லலா இது பண்ண மாட்டிங்ளா தோழி
நோ நோ ஆ சாம்பார் வப்பாங்க ஆ பட் இந்த மாங்காலா போட்டு வக்க மாட்டாங்க
அப்டிங்ளா ஓ ச
போட்ருவீங்க அப்டிதான ஓகே ஓகே
ஆமா தோழி ஆமா தோழி அது வந்து பாத்தீங்ன்னா இப்ப ஒரு நிமிஷ தோழி
ஆ செரி சொல்லுங்க சொல்லுங்க
அது வந்து பாத்தீங்ன்னா தோழி அது எப்டி பண்ணுனா வந்து பருப்பு வேகப்போட்ருப்பீங்கள தோழி கால்ல சாம்பார் வக்க பருப்பு வேகப்போட்ருங்க அப்பற வந்து பருப்புலயே நா வந்து என்ன பண்ணுவ கொஞ்சம் ஆ மஞ்சத்தூளு பெ அரி அ பெருங்காயோ எல்லா போட்ருங்க அதுலயே பருப்பு தனியா வேவ வச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி வடகம் போட்டு நாங்க தாழிப்போ தோழி அந்த வடகம் போட்டு தாழிச்சா ரொம்ப நல்லா இருக் போம் தோழி நம்ம இந்த இப்ப மீன் குழம்புக்கு புளி குழம்புக்குல்லா போடுவோம்ல வடகோ
வடகம்னா அரிசி வடகம் அந்த மாதிரியா
தோழி வருஷத்தில ஒரு நாள் மட்டும் எல்லா விதமான வெங்காயம் பூண்டு இதெல்லா சின்ன எப்ப வெங்காய வந்து வெல வந்து கம்மியா இருக்கோ அப்போ வந்து அந்த வெங்காய வெங்காயம் நெறயா அஞ்சு கிலோ அப்டி வாங்கி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையு சின்ன சின்னதா நறுக்கி போட்டுட்டு அது கூட வந்து வெந்தய சோம்பு சீரக எல்லாமே போடுவாங்க தண்ணி எல்லாமே மஞ்சத்தூள் அதெல்லா போட்டு விளக்கண்ணெல போட்டு பெசறி வச்சு மறுநாள் அத பெருசா உருண்ட உருட்டி வப்பாங்க தோழி
ஓகே அந்த வடகத்த வந்து இப்ப நீங்க போடுவீங்க
ஆமா அத காய வச்சி எடுத்து வச்சிருக்கோ இல்லையா அந்த வடகத்த போட்டு தாளிச்சி வெங்காயோ தக் களில்லா போட்டு தாளிச்சிட்டு முருங்கைக்காவ நல்லா கொஞ்சம் பொண்ணிரம் போல வரக்க வதக்கிட்டு அதுக்கப்றமா இந்த பருப்பு வெந்திரு போம்ல அந்த பருப்பு தனி வெந்தோன அத வந்து அதுல கொஞ்சமா கைனி தண்ணி தான் தோழி நா எடுப்ப அது வந்து கொஞ்சோ டேஸ்ட்டு குடுக்கு அரிசி தண்ணி அந்த தண்ணிய எடுத்து ஊத்தி அத கொஞ்சோ கொதிக்க உட்டு அதுலயே உப்பு மொளகாதூளு எல்லா போட்டு கொதிக்க விட்ருவ தோழி பச்ச வாட போறதுக்கு அதுக்கப்புறோ இந்த வத க்கனத்த எடுத்து அதில அள்ளி போட்டு மாங்கா வந்து கொஞ்சம் புளிக்கிற மாங்கால ஒட்டு மாங் நம்மளுக்கே பாத்தா தெரியும் செலவா ஆ ஆ புளிக்கிறமாங்கன்னா தனியா வே வச் செத்ரு இல்லன்னா இந்த மாங்காவே அதிலயே போட்டுட்டு ஒட்டுமாங்கனா உங்களுக்கு புளிப்பு இருக்காது இனிக்கிற மாங்கா தா பாத்து போடுறதுண்டு சாம்பார்ல அந்த மாரி போட்டு ஒரு விசில் ம் மாங்கா வந்து ரொம்பல்லா ரொம்ப நேரோ ஒதிக்கி
கொலஞ்சிராதா
இல்ல தோழி நல்ல அழுத்தமான மாங்கனா நீங்க ரெண்டு விசில் விடலா இல்லன்னா ஒரே விசில்ல கூட நீங்க எடுத் துக்கலா நா எப்பது குக்கர்லயே வச்சுறதுண்டு தோழி அதுவு இந்த சிலிண்டர் பிரச் ச்சனைலா மின்னாடியே வந்ததுல இருந்தே அப்டியே சில ந இதுலயே வச்சி எடுத்துர்றது தோழி
ஓகே அதா நல்லது ஆனா ஏன்னா இப்பதா கொஞ்சோ டிமண்ட்ல இருக்கு எல்லாமே
ஆமாமா அதனால அப்டி இப்ப ம் ஆமா தோழி அந்த மாரி பண்ணி எடுத்துடுறது தோழி அதுல நம்ம உருளக்கழங்கு வறுக்கணுனா உருளக்கிழங்கயு அதுலயே போட்டு வெந்தோன தனியா எடுத்து வச்சுட்டு அதுலயே வெங்காயோ தக்காளி ம் ஆ மொளகாத்தூள் நால ஃபஸ்ட்டு சோம்பு போட்டு தாழிச்சிட்டு வெங்காயோ தக்காளி கொஞ்சோ கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மொளகாத்தூள் போட் நல்லா கிண்ட அதுவு பச்ச வாட போனதுக்கு அப்றமா இந்த உருளக்கெழங்கு அந்த வேக வச்ச உருளக்கெழங்க போட்டு வதக்கி இது பண்ணி ஃப்ரை பண்ணி எறக்கிட வேண்டியதா அதுலயே கொஞ்சோ தேங்கா அரச்சி ஊத்துனாலு அதுவு ஒரு டேஸ்ட்டு குடுக்கு தோழி
லாஸ்ட்டா கொத்தமல்லி போடுவீங்கல்ல
ம் போடுவே போடுவ சாம்பாருக்கு போடுவ இதுக்கு போடுவ
ஓகே ஓகே ஓ சாப்ட்டீங்களா இப்ப எல்லாருமே
ஆ எல்லாரு சாப்ட்டாச்சு தோழி நீங்கல்லா சாப்ட்டீங்ளா
ஆ எல்லாருமே சாப்ட்டாச்சி நீங்க சொன்ன ரெசிபியே எனக்கு புதுசா இருக்கு நா கண்டிப்ப பா ட்ரை பண்ணு ஆ ஆஹாப்பா ஆஹா பண்ண மாட் டோ அதனால நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சோ புதுசா இருக்கு கண்டிப்பா நா ட்ரை பண்ணு
கண்டிப்பா பண்ணுங்க தோழி இங்க என்ன சாம்பார் வெப்பாங்க சாம்பார் வச்சிட்டாங்ளா மறுநாள் புளி கொழம்பு காரக்குழம்புன்னு சொல்லுவோம்ல ஆ ஆ அது வந்து ஒ நேரம் மாவத்தல் கொழம்புன்னு ஒண்ணு வெப்பாங்க இங்க அது ஒண்ணுல்ல தோழி மாவத் தலுங்கிறது இந்த மாங்கா சீசன்ல ஒட்டு மாங்காய் சீசன் இப்ப ஒட்டுமாங்காய் சீசன் தான தோழி அப்போதைக்கு ஆ ஆதியையு ஒரு வண்டி வாங்கி அரிஞ்சு போட்டு
ஆ
காயோ அத அவிச்சி
ஆஹ்
ஆ அத திரும்பி காயப்போடுவாங்க தோழி வெயில்லையே அது நல்லா இதாயிடு ஹார்டா ஆய்டு அதுக்கப்றோ அத எடுத்து ஆ ஒரு ஆமா ஒரு கவர்ல போட்டு ஃபிரிட்ஜ்ல வச்சுடுவாங்க ஃபிரிட்ஜ்ல வச்சாக்கா கொஞ்சோ ரொம்ப நாள் நா வரு தோழி ரொம்ப
அப்ப நீங்க வெளில வச்சா அது நல்லா இருக்காதா ரொம்ப நாளைக்கி
வெளில வச்சாலு நல்லா தா இருக்கு ஒவ்வொரு நேரோ அ செல அந்த மாவுலல்லா பூச்சி புடிக்கிற மாரி அந்த பூச்சி வந்து இதுல எறங்கிதுனு சொல்ட்டு ஒரு நேரோ ஃப்ரிட்ஜில் வப்பாங்க செல பேரு செல பேரு வெளிலேதா வச்சுப்பாங்க
நீங்க இப்ப நல்லா காய வச்சு வச்சுட்டீங்கனா அது அந்த பூச்சி புடிக்கிறது அதெல்லா வராது
வராது வராது கண்டிப்பா சம்டைம்ஸ் செல நேரத் சிலர் வைக்கிறாங்கன்கிறே சில பேர் ஃபிரிட்ஜலயுமே அதுக்காக சொல்றே ஆஹ் அதுக்கப்பறோ அத எடுத் து நீங்க என்ன பண்றீங்க தனியா வந்து புளி கரச்சி அ மொளாத்தூள்ல்லா போட்டு உப்பு கல்லாம் போட்டு அத கரைச்சி வச்சிறீங்க காரகொழம்பு வத்த கொழம்புக்கு இந்த வத்தல் இந்த வத் வத்தல் கூட சுண்டைக்கா வத்தாலு போட்டா இன்னு டேஸ்ட்டு குடுக்கு ஆ இல்ல நீங்க வெறும் மாவத் தல் கொழம்பே வைக்கிறீங்கனா இந்த மா காஞ்ச மாவத்தல் நம்ம எடுத்து வச்சருக்கோம்ல அத எடுத்து நீங்க ஒரு சட்டில வந்து ய வெநீர்ல நல்லா கொதிக்க விட்டு கொதிக்க விட்டீங்கனா அது சாஃப்ட்னஸா ஆயிரு அதுக்கப்பறோ நீங்க என்ன என்ன பண்றீங்க சின்ன வெ எண்ணெ ஊற்றி வெந்தயம் அதுல இதுக்கு வடவோ இந்த இந்த குழம்புக்கெல்லா தா வடகோ அதிகமா போடுவாங்க வாட நல்லா இருக்குன்னு சொல்ட்டு சின்ன வெங்காய மட்டு சின்னதா நறுக்கி போட்டு அ நா மெயினா தக்காளி போடுறது இல்ல புளியு வேற சேக்குறோன்னு சொல்ட்டு தக்காளி நா போடுறது இல்ல அதுக்கப்பறோ இந்த மாவத்தலையு போட் டு அந்த புளி காய்ச்சல் தா தனியா கலந்து வச்சிருக்கோம்ல அது எடுத்து இதுல அள்ளி ஊத்தி கொதிக்க வுட்டே‌ எறக்கறது கொஞ்சோ எண்ணெ மட்டு நெறையா அதிகமா ஊத்தறது தோழி கேக்குதுங்களா ம் எண்ணெ மட்டு நா கொஞ்ச நா அதிகமாக ஊத்தி எறக்கிடுவே தோழி பூண்டு வேணாலு நீங்க போட்டுக்கலா அது ஆப்ஷனல் தா
நீங்க இப்ப வத்தல்ல்லா சுண்டக்கா வத்தெல்லா வப்பாங்கல்ல சுண்டைக்காயெல்லா அதிகமா இருந்தா இந்த மாதிரிதா வெட்டி மோர்ல ஊற போட்டு மோர்ல உப்பு ஆஹ் உப் உப்பு தயிரு மோர் ஊத்த மாட்டாங்க தயிரு நல்லா மிக்ஸ் பண்ணி வெயில்ல ஒரு ரெண்டு நாளைக்கு காய வப் ப்பாங்க மறுபடிகொஞ்சோ உளர்னதுக்குப்புறோ நிழல்ல காய வச்சு அப்டியே நல்லா நல்லா மொறு மொறுன்னு ட்ரை ஆனதுக்கு அப்பறோ அத அப்டியே எடுத்து வத்தல் மாரி செய்வாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க மாங்க வத்தல்
ஆம்மா
ஓகே ஓ
அ அதுவு நல்லா இருக்கு அந்த மாரி பண்ணுவாங்க தோழி மோஸ்ட்லி என்ன தோழி வாரத்துல ஒரு ரெண்டு நாள் இல்லலனா நான் வெஜ்ஜூ அ அப்றோ சாம்பார் புளி கொழம்பு இல்லன்னா குருமா கொழம்பு இல்லன்னா உருண்ட கொழம்பு இதெல்லா பண்ணே தோழி கீர சாம்பார் அப்டி
மேக்சிமம் ஒவ்வொரு டெய்லியுமே கீர சேத்துக்கிட்டா நல்லாதாங் க்கா ஏனா இப்ப இருக்கற ஜென்ரேஷனுக்கு நம்ளுக்கு கீர சா அ பொரியல் செஞ்சு சாப்றத விட அத ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சாலு நல்லாருக்கு மேபி சூப்பு வெச்சு இன்னு நல்லதுன்னு வச்சுக்கோங்களே எங்கம்மா என்ன செய்வாங்கன்னா
ம் ம்
ஆ தண்டு கீர இருக்கு இல்லைங்க்கா நம்ம தண்டு கீரையில கீரைய மட்டு பொறிச்சிட்டு தண்ட வந்து சூப்பு வெச்சு குடுப்பாங்க சீரகம் மெளகு பூண்டு சின்ன வெங்காயோ உப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அந்த தண்டு கீரையோட தண்டு நம்ம வேஸ்ட் பண்ற தண்டுதா
ஆமா ஆமா
ச்சுட்டு என்ன பண்ணுவோம் மேல கீரைய பொடிச்சிட்டு தண்ட வந்து வேஸ்ட்ல தா போடுவோ ஆனா அந்த தண்டுலயு சத்து இருக்குங்கறதுனால அந்த தண்ட வந்து சூப்பு வெச்சு இந்த மாதிரி சூப்பு வெச்ச குடுத்தா நம்ம கண்டிப்பா குடிப்போ மேக்சிமம் பொரியலா சாப் படறத விட இந்த மாதிரி சூப்பெல்லா வச்சு குடிச்சாலே கொஞ்சோ
அது என்னென்ன தோழி போடுவீங்க மிளகு சீரகம் சோம்பு அப்பறோ
ஆ மிளகு சீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் பெருங்காயம் பூண்டு ஆ காரத்துக்க அதா காரத்துக்காக நம்ம மெளகு போட்றோ இல்லையா அந் அந்த காரமே போது அதிகமா காரம் போட தேவயில்ல ஏனா நம்ம சூப்பு தா குடிக்க போறோ
ம்
அதனால போட்டு நல்லா அந்த தண்டு கீரைய போட்டு அந்த தண்ட போட்டு கீர போட தேவல்ல தண்டு அப்றோ முருங்கைக்கீர ரெண்டு போட்டு நல்லா கொதிக்கவு வுட்டு‌ எறக்கி குடிச்சா சும்மா காலைல டைம்லல்லா மேக்சிமம் இந்த மாதிரி சாப் டா அது ஒரு எனர்ஜி குடுக்குன்னு வச்சுக்கோங்ளே நம்
அது எப்டி தோழி அந்த மெளகு சீரகோ சோம்ல்லா எண்ணெயில போட்டு வதக்கிடணுமா
நோ நோ தண்ணியிலே போட்ருவாங்க தண்ணி கொதிக்க வைக்கிற தண்ணியிலே இது எல்லாத்தையு போட் ட்டு தண்ட போட்டு நல்லா கொதிக்க வெச்சாங்கன்னா அது அத் மாறும் அந்த கலரே மாறுன்னு வெச்சுக்கோங்ளே அந்த சத்தெல்லா போய் சாரெல்லா இறங்குது இல்லைங்ளா அந்த தண்ணியில அப்டிங்றப்ப ஆ அது கலர் மாறி அப்டியே அந்த சூப்போட டேஸ்ட் அப்டியே வந்துரு அந்த நம்ம குடிக்கம் போது அந்த சூப்போட டேஸ்ட் கண்டி ப்பா வந்துரு முருங்கைக்கீர சூப்ல்லா குடிச்சிருக்கீங்ளா
ஆ ஹ வீட்ல செஞ்சதில்ல தோழி இன்னமதா பண்ணணுனு இருக்கோ ம் ம்
ஆ இது இப்ப நம்ம தண்டு கீர பண்ண மெத்தேடே தா முரங்கக் கீரைக்கு நீங்க ஆமா கண்டிப்பா இப்ப தண்டுக்கு தண்டு கீரைக்கு தண்டு போடுவோ அதுக்கு பதுல்லா முரங்கக் கீரய போட்டு சேம் இதே ப்ராசஸ் ஆ சீரகம் சோம்பு ஆ ஆ பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னாதா நல்லாருக்கு பெரிய வெங்காயம் போட்டா நல்லாருக்காது
செரிங்க தோழி செரிங்க தோ
ஆ அது வந்து ஒரு டேஸ்ட் குடுக்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ஆ சேரிங்க செரிங்கக்கா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இந்த மாரி நா கண்டிப்பா பண்ணி பாக்கறன் தோழி அப்டினா இது வந்து காலைல பகல்லயே இதுக்கு மட்டுமே குடிச்சிட்டா கொஞ்சோ வயிறு இதா இருக்குமல்ல தோழி
ஆ ஆமான்க்கா காலைல மேக்சிமம் காலைல டைம்ல குடிச்சா அது நம்மளுக்கு எனர்ஜி சத்து குடுக்கு மத்தியானோ ஈவ்னிங்கு ஈவினிங்க விட எப்புமே காலைல நம்ம ஏனா காலைலதா நம்மளுக்கு ஒர்க்குக்கு போவோ ஸ்கூலு க்கு போவாங்க பசங்கல்லா அதனால அ அந்த டைம்ல குடுத்தா உங்களுக்கு ஒரு எனர்ஜி சத்து வரு கொஞ்சோ நல்லா இருக்கு ஆ காலை உணவே இது மட்டு கெடையாது நம்ம சாப்பிடுறும்போது சாப்பாட்டுக் சாப்பாடு கொஞ்சோ தண்ணி குடுப்போ இல்லயா எப்டியு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போ அந்த ஒரு டம்ளர் தண் ணிக்கு பதிலா இந்த சூப்பு குடிச்சா கொஞ்சோ ஹெல்த் நா சத்து
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி கண்டிப்பா நா இத மாரி பண்ணி பாக்கறன் தோழி கண்டிப்பா பண்ணி பாக்கறன் தோழி கண்டிப்பா தோழி பின்பு தொடருந் தோழி நன்றி தோழி
ஆ ஓகேங்க்கா நன்றிங்க்கா